என்ன பண்றீங்க கேக்குதா
ம் ம் கேக்குதுங்க நா எதுவு பண்ல சும்மாதா சும்மாதாங்க இருக்க நா எங்க அம்மாக்கிட்ட கேட்ட
ஆ கேக்குதா
ஆ கேக்குது நீங்க வீடு ஹலோ
ஆ சொல்லுங்க சொல்லுங்க
ஹலோ ஆ வீடு கேட்டீங்கன்னு நா எங்க அம்மாக்கிட்ட கேட்ட ஒரு வீடு இருக்கா ஒரு நாலு லட்சத்துக்கு ஒரு வீடு இருக்கா கொஞ்சம் நாள்ல கால்
ஆ எத்தன நாளு கேக்குதா ஹலோ இல்லங்க நீங்க பதக்கத்தல்லூர்ல நின்னு பேசுற மாரி கேக்குது
கேக்குதா
இல்ல சவுண்டா பேசுங்க
கேக்குதா
ஆ இப்பதா கேக்குது
ஆ நாங்க வந்துட்டு கொஞ்ச இப்ப கொஞ்ச நாளா காலி பண்றுவாங்ளா எப்பன் தெர்ல காலி பண்றுவாங்லா சொன்னாங்க ஆமா ஒரு ஆளு ஒரு ரூம்மு இந்த மாரி இருக்குமா அப்றோ எங்க வீட்டு பக்கத்திலியே தானா
ஓகே ஓகே அப்றோ
அப்றோ அவுங்க வந்துட்டு காத்து வசதி இருக்காது அப்படின் சொல்ட்டு சொன்னாங்க
காத்து வசதினா எப்டி சொல்றீங்க
காத்து வராம ஒரு மாரி இதுவா இருக்குல்ல
அவ்ங்கோ அவுங்க இன்னொரு வாட்டி போனாங்கன்னா ஃபோட்டோ இல்லன்னா வீடியோ எடுத்து அனுப்ப சொல்றீங்ளா
சேரி ஃபோர் லேக் அப்டின்னா அவுங்க லீசுக்கு மீதி உன்னு வீடுதா இங்க வந்து பெரியப்பா கிட்ட கேட்டாங்க அது எல்லாமே லீஸுக்கு வந்ட்டு பதினா பதினாலு லட்சோ பணண்டு பதினஞ்சி லட்சோ பதினறு லட்சோனாரு
கொன்னாருக்கா அ இப்ப நீங்க உங்க அப்பா அம்மா பாத்தது வந் து ரெம்ப பெருசா இருக்குமா வீடு இல்ல குட்டி குட்டி குட்டியா இருக்குமா
தெரியில அது வந்து ஒரு ஹாலு ஒரு கிச்சனு ஒரு ரூம்மு அப்டி ஞ்சம்மா மயங்கிட்ட வாய்ஸ் பிரேக் ஆகுது ஹலோ நீங்க பேசறதே கேக்கல ஹலோ ஹலோ ஹலோ
ஆ இப்பதா கேக்குது
ம் ம் இப்ப சொல்லுங்க கேக்குது வாய்ஸு
பாத்ரூம் வந்து உள்ளயே இருக்குமா இல்ல வெளியே இருக்குமா
உள்ளதா இருக்கு உள்ளதா இருக்குன்னாங்க
ஓகே ஃபஸ்ட் ஃப்ளோரு அந்த மாரியா
அவ்ளாவா கேக்கலையே நா கேட்ட வேனுனா சொல்றே அவுங்க உன்னு காலி பண்ல காலி பண்ண போறாங்க அப்டின்னாங்க
ஓகே ஓகேங்க கொஞ்ச கேட்டு சொல்லுங்க நாங்க அங்கயே கூட வந்துருவோங்க
ம்
ம்
கேட்டு நா சொல்ற எங்க பெரியப்பா கிட்டயு கேட்ருக்காங்க அவுங்க பாத்து சொல்றோ ம்
ஆ ம்
கேட்டு உங்களுக்கு நா சொல்ற நானு
செரிங்க செரிங்க கேட்டு மறக்காம சொல்லுங்க எங்களுக்கு அது கொஞ்ச நாள்ல்லா எத்தன நாள்ன் மட்டு கேளுங்க கொஞ்ச வீடு பெருசா இருக்குமா எப்டின் கேளுங்க நாங்க அங்கேயே வந்துறோ ஆ எங்க அம்மா கூட நா அனுப்புறே பாக்கறதுக்கு
ம் சேரிங்க
ம் சேரிங்க ஆ நீங்க கொஞ்சோ தெளிவா எல்லாமே கேட் டு சொல்லுங்க ஃபஸ் ஃப்ளோரா செகண் ஃப்ளோரா ரொம்ப சின்ன சின்னதா இருக்குமா இல்ல பெருசா இருக்குமான் கேளுங்க ஹவுஸ் ஓனர் வந்து அங்கேயே இருக்காங்களா இல்ல வெளியே இருக்காங்களா அந்த மாரி கேட்டு சொல்லுங்க
ம் சேரிங்க ஆ கண்டிப்பா சொல்ற
ம்
ம் ம்
அப்றோ வந்து நா வந்து இந்த பொறந்த நாளைக்குதா இந்த பொறந்த நாளிக்குதா மொத்தொ ஏழு டிரெஸ் எத்துகிறே நானு
ஓ
இது வரைக்கோ எந்த பொறந்த நாளுக்கோ அந்த மாரி எடுத்து எனக்கு நெனைவே இல்ல எடுக்காமல்லா கூட இருந்துக்கறே நானு ஆனா இந்த அளவு ஏழு டிரெஸ்ஸீ எத்துட்டே
இன்னிக்கு போய் எடுத்தீங்ளா இந்த டிரஸ்ஸீ
இல்ல ஃபர்ஸ்ட்ட் வந்து ஃபட்டேக்குன்னு ஒண்ணு எடுத்தே
ம்
இன்னொன்னு வந்து ஆப் இருக்கு ஒரு ஆப்ல அதுல ஒரு நாள் எடுத்தே அது ஒரு ஆஃபர் வந்ததுன்ட்டு நாலு எடுத்தே இதே மாரிதா மூணாயிர ரூபாய்க்கு வந்து ஆடர் பண்ணா ஆயிரத்தி ஐந்நூறு ரூபா பே பண்ணா போது அந்த மாரி வந்தது ஒரு ஆப்ல அதனால அது ஒரு நாலு வாங்குனே இப்ப வந்து போயிட்டு ஒரு ரெண்டு வாங்குனே அதா அதுவு வந்து மூணு டி பை ஒன் கெட் டூ ஃப்ரீனு சொன்னாங்க ஒன்னு எந்த ஒன்னு வந்து ஹையஸ் ட் அமௌண்டோ அந்த அமௌண்ட் பே பண்ணி மி ச்ச ரெண்டு எடுத்துக்கலாணாங்க அது வந்து ஹையெஸ்ட் அமௌண்ட் வந்து தௌசண்ட் டூ கண் த்ரீ ஹண்ட்ரேடு தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரேட் குத்து ரெண்டு வா ஒன்னு மூ மொத்த மூணு வாங்கனுனா அதுல ஒண்ணு வந்து என்னோட மதர் இன் லா அவங்கள்க்கு வாங்னே என்னோட ஃப்ரண்டோட அம்மாவுக்கு இன்னு ரெண்டு வந்து நா எனக்கு வாங்கனே ரெண்டு வச்சிருக்கே ம் இன்னு அவங்க வேற ஒரு ட்ரெஸ் எடுத்து குடுப்பாங்கனு நெனைகிறே சேரீ இல்லன்னா ட்ரெஸ் மாரி எட்த்தருவாங்கனு நெனகிறே
ஹைக்கிங்
ஏன்னா போன இயருமே அவங்க வந்து எங்களுக்கு என்கு சேரீ எட்த்துக்குத்தாங்க ஒரு
யாரையு ஒரு பே
வாய்ஸ் ப்ரேக் ஆவுது வாய்ஸ் ஆ கேக்குது
ஆ போன வருஷ என்னோட பொறந்த நாளைக்கு வந்து ஒரு பொடவையு ஒரு பேகு வாங்கி குடுத்தாங்க அது இப்ப வரைக்கோ நா வச்சிருக்கே
ம் கவுன்சிங்கலே
ம் அதேதா
சரி
யார நம்ம ஃப்ரெண்ட் யாருக்கிட்டன்னா பேசுனீங்களா
இல்லையே யாருக்கிட்டயு பேசலையே நானு எனக்கு வா இங்கிய வேலையே கரெக்டா இருக்குது எனக் சண்டே வைப்பாருன்னு வச்சுதா
புரியலங்க
கவலயா இருக் சண்டே வந்து வேல வெக் கிறா சண்டே வந்து என்னோட ஆஃபிஸ்ல வேல வெக்கிறாங்க அதுவே எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு பேர்
நீங்க சொல்லிப்பாருங்க சர்ச்சுக்கு போனோ அப்டின்ட்டு
சொன்னா ஏத்துக்க மாற்றாங்க கண்டிப்பா வந்துதா ஆகணோ அப்டின்றாங்க உங்களுக்கு நா பாக்குற வேற கூட என்ன என்னோட ஃபஸ்ட் நியர்பையா கூட நா உங்களுக்கு பாக்குறே நீங்களு பாருங்க ஆனா வந்து நா ஃப்ரண்ட் ஆபிஸ் மட்டு பாருங்க அட்மின்னு ஃப்ர ஆபீஸ் அந்த மாரி பாருங்க ம் அ
ஹ
ஹம் இப்ப உங்க வீட்டு்ல போய் எதுனா சமைச்சீங்களா இல்ல சாப்டது அவ்ளதானா
இல்லங்க பெரிமா வந்து கட்டி குடுத்தாங்க பிரியாணி அ ஆ அத சாப்பிட்டே ம் இருங்க சொல்லுங்க
சேரிங்க சேரிங்க
எங்க அண்ணியு வந்துட்டு கன்சீவா இருக்காங்க
ஓ இப்ப கல்யாண ஆச்சே
ஆமா
ஆங் உங்க பெரிமா வீட்டுலதா இருக்காங்களா இல்ல தனியா எடுத்து போயிட்டாங்களா
இல்ல இல்ல பெரிமா வீட்டுலதா இருக்காங்க
ஓ ஏதோ சண்ட ஏதுவு வர்லியே
அதெல்லா எதுவு இல்லீங்க
உங்க பெரிமா துரு துரு துருன்னு பேசுறாங்களே கண்டிப்பா எதுனா ஒண்ணு வந்திருக்கணுமே
அது அவங்களுக்குள்ள சண்ட இருக்கு
ஆ
ம் பெரிமா துரு துருனு பேசினாலு நல் ஆமா துரு துருனு பேசுனாலு எங்க பெரிமா நல்லா பாத்துப்பாங்க
ஆ அது தெரியு சண்ட போட்டுக்குறாங்களா பேசுறது இல்லையா
அப்படிலா இல்ல பேசிப்பாங்க அவங்களுக்குள்ள எந்த சண்டையு இல்ல
ஓ
ம்
நல்ல மருமகளா இருக்காங்களோ
ஓ இருக்கா அப்புடியு சொல்ல முடியாது சொல்ற உங்களுக்கு அப்புறமா
சரி சரி பின்னாடி கொஞ்சோ சவுண்டா இருக்கு சாமான் தூக்கி போடுற மாரி
அய்யோ எங்க அம்மாதாங்க
கொஞ்சோ சவுண்டு கம்மியா பண்ண சொல்லுங்க
சேரிங்
அப்புற நா பஸ்ல தா வந்தே இன்னைக்கி பஸ்ல வந் து அப்டியே எறங்கி நடந்து வந்ட்டே எதனா வாங்கலான்னு பாத்த சாப்ட அப்றோ சேரி எனக்கு பசியு எடுக்கலா அவ்ளோ அப்றோ நைட்டு பசி எடுக்கு ம் அதனால எங்க அம்மா வரும்போது வாங்கினுவர சொல்லியிருக்கே வாங்கினு வரு வாங்களான்னு என்னாத் தெர்ல கட இல்லன்ருவாங்க அப்றோ அவ்ங்க வர்த்துக்கு எப்டி லேட் டாயிரு பதனொரு மணி பன்னென்டு மணி ஆகு அப்டி இல்லன்னா வரவு மாட்டாங்க
வீட்டுல எதனா சமைச்சு சாப்பிடுங்கனா நீங்கோ
அது சமைக்கலா மாட்டேங்க நானு அந்த தவற மட்டு செய்ய மாட்ட நானு என்னைக்குமே எதுவு இல்ல சமைக்கிறதுக்கு எதுவு இல்ல வீட்டுல
இப்ப பசிக்குதா உங்குளுக்கு ஹலோ
லைட்டா பசிக்குது
ஆ கேக்குது கேக்குதா
ஆமாங்க கேக்குதா ஆ ஆஹ் ம்
கேக்குது கேக்குது
ம்
வீட்டுல எதுமே இல்லயா
ஆஹஹா எதுமே இல்ல என் ஃப்ரெண்டு வந்து நீ போ வீட்டுக்கு போ நா ஆடரு போடுறே அப்டின்னாங்க நா தா வேணா அம்மா வந் துருவாங்கனே
ம்
இப்ப வீட்டுக்கு போயிட்டு போடுவாங்க ஆடரு இல்ல இல்ல எங்க அப்பாவே இன்னு போலயா அங்க வேலைக் போய்ட்டு அப்டியே வரேன்னிருக்காரு இன்னு வேலைக்கு போய்ட்டு அங்க போல போலிக்குது ஃபோன் பண்ணிதா கேக்கணு அங்க போயிட்டு அப்டியே சொல்ட்டு வந்துருவாங்க கெளம்பிடுவாங்க
இப்ப வீட்டுல நீங்களு